ஹலோ எ என்னப்பா எப்டிப்ப போது ஆஃபிஸ்லா
போகுது ப்ரோ உங்களுக்கு எப்டி போது
ஆ எனக்கு நல்லாதா போவுது ஒன்னு பிரச்சன கெடையாது என்ன ஏதோ இந்த அப்ரைசர்லா ஏதோ சொல்லிர்ந்தானுங்க இன்னா ஏதோ போட்டான்லா இல்ல ஏமாத்துணல்லா
எங்க ப்ரோ அது வந்து இப்ப என்ன சொல்றது இப்ப டிமக்ஸ் ஸ்கோர் போட்றாங்க இல்லையா
ஆமா
இப்ப அந்த ஸ்கோர் வந்து அ இ இப்ப புதுசா வந்தவங்களுக்கு எயிட்டி போட்ருக்காங்க
ஆ
பழைய யூஸர்க்கு ஏய்டி ஃபை இப்ப எங்களுக்கு அவுங்களுக்கு இன்ன டிஃப்ரன்ஸ் சொல்லுங்க
அத கேக்க வேண்டியதானா கே உங்க மேனஜர் யாரு உங்க டி எல் யாரு புடிச்ச அவுரு சட்டய புடிச்ச கேக்க வேண்டியதான நீங்க
ஐய்யோ அவரு பாவ இன்ன பண்றது
எதுக்கு அவருது போட்றது அவரு தான ம் எப்புடியா போட்டேன் புடிச்சு சட்டய புடிச்சு கேக்கற்தில்லையா நம்ம
இப்ப இன்னொரு இசு என்னனா இப்ப இங்க ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஆல்ரெடி இன்டர்னா
ஆ
அவுங்களுக்கு ஒரு சேலரி குடுக்குறானுங்க இப்ப வெளியந்து ஃபிரஷரா எத்துரு இப்ப இப்ப ஒரு டு இயர்சா ஒர்க் பண்ண ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்றாங்கன் வச்சுங்களே இன்டர்ன் கூட கெடையாது அதுக் முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு அய்யோ அந்த கொஸ்டின் பேரு மறந்து போச்சு அப்ரண்டீஸ்சா
ன்ன அப்ரண்டீஸ்சா
ஆ அப்ரண்டீஸ் அந் அந்த அந்த இதுலயு ஒரு ஒரு பையன வச்சுட்ருக்காங்க அப்ரண்டீஸ்லேயே அவன் ஒன் ஒன் இயர் ஆயிடுச்சு அவன் வந்து ஜாயின் பண்ணி
ம்
இப்ப என்ன பண்றாங்க புதுசா ஒரு ஆள் எ எடுக்கறாங்க எடுக்குறப் இப்ப இவனோட ஹையர் பொசிஷன் இன்டர்ன் எடுக்குறங்க அடுத்த த்ரீ மந்து உன்ன ஜேசியா மாத்தன்னு சொல்ட்டு அந்த புது புது பையனுக்கு இது பண்றாங்க அப்ப பழைய பழையசா ஒர்க் பண்ண நியூனிட்லா இன்ன நெலமா இர்க்கு
சம்பளம் வந்து அவனுக்கு அதிகமா இருக்கா
ஆம் ஆமா புதுசா வந்து இப்ப பழைய யூசர்ஸோட சம்பளோ அதிகமா தரானுங்க
என்ன பண்றது தெர்ல இது மாரி பண்ணா தப்பு இல்லையா
ம் என்ன பண்றது எல்லாருக்கு ரொம்ப எல்லா கடுப்ல உக்காந்துட் இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றதுன் தெரியாம ஏ இன்னு
இப்ப புதுசா எடுத்தவங்களுக்கு எவ்ளோ சம்பளம் போட்றாங்க
இங்க புதுசா எடுத்தவங்களுக்கு ஐ திங்க் டென்னுன்னு நெனைக்கிறே எக்ஸாக்டா தெரியில ஆனா பழைய யூசர் இப்ப இதுல்ல இருக்குறவுங்களு
எந்த டீம்ல எடுத்தாங்க
அ ஹச் எல்லதா எடுத்துருக்கானுங்க
டென்னு குடுக்குறாங்களா
ஆமா
புதுசா சேரி பழைய ஆளுக்கு இவ்ளோ வாங்குறாங்க இன்னு எய்ட்டு தானா
ஆமா ஆமா அந்த பையே பாவோ அந்த பையே வந்து நா பர்ஸ்ட்டு பொயிட்டா ஆபிஸ் வெள்ல நா வர்லன் சொல்ட்டு ட்டு வேலைய விட்டு பொயிட்டா போனவன மறுபடியு எப்டியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்ப யே நா உனக்கு போட்றே அப்டின் சொல்லி வர வச்சு இன்னு போட்ல
அடப் பாவிங்களா இதெல்லா ரொம்ப ஓவரு இப்ப இப்பப்ப ஆப்பக்குல எப்ப எடுத்தாங்க இப்போ
அட்த்து இப்ப இப் இப்ப எடுத்துருக்காங்க பட் ஆனா இந்த சென்டர்ல எடுக்ல வேற சென்டர்ல எடுத்துருக்காங்க ஆமா பத்து ரூபாவா எக்ஸா இருந்தான அதிகமாதா சொல்லி எட்த்துருக்காங்க
ஆ செரி இப்ப எந்த ப்ராசஸ்ல வந்தாலு எட்டு தானா அங்க ஸ்டார்டிங்கு
ஆமா சி இன்டர்னே இப்ப எ எடுக்குறப் இப்ப அப்ரண்டீஸ் இன்டன் இந்த மாதிரி தா எடுக்குறானுங்க இப்ப
இ அப்ரண்டீஸ் இன்டர்ன்
ஆ எய்ட்தான் தரானுங்க
இன்டர்ன் எடுத்தாலு எய்ட்தா அப்
அப்ரன்டிசா இருந்தாலு இதுதா ஆமா அது ஒரு டிஃப்ரென்ஸு கெடையாது ஆனா பாவோ பசங்க ஒரு சில இப்பெல்லா ரொம்ப லாங்ல இருந்துலா வராங்களா அப்ப அவுங்களா யோசிக்கணுல்ல
இப்ப இப்போ இப்ப இப்ப கேட்டகிரி இருக்கு இல்லையா சீனியர் ஜூனியர்னு அதுல வந்து சேல்ரி வேரி ஆகுது தயா இருக்காரு
ஆமாம்மா வேரி ஆகுது வேரி ஆகுது
வேறியாகுதா
ஆமா வேரியாகுது
அது எப்டி போட்றாலோன் தெர்லியே
அது வந்து இப்ப பேஸ்டு ஆன் ப்ராஜெக்ட்டு இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்ளா இப்ப உ உங்க ப்ராஜெக்ட்க்கு ரெவன்யூ அதிகமா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஆ உங்களுக்கா அ ஒரு ஒரு
சேல்ரி வந்து உனக்கு அதிக எனக்கு அதிகமாக இருக்கு உங்குளுக்கு ரெவன்யூ கம்மியா இருந்தா உங்குளுக்கு
கம் கம்மியாருக் அந்த மாதிரி ஏனா நா வந்து கேள்விப்பட்ட வரைக்கு இந்த மாரி தா ஒரு ப்ரோட்டோக்கால் போயிட்டு இருக்குன் சொல்லி கேள்விப்பட்டே
ம் எது எதுல கேள்விப்பட்டீங்க யாருக்கு அந்த மாரி வருது
இல்ல இப்ப எனக்கு நா கேக்குறப்ப எனக்கு வந்து நா கேட்டே எனக்கு வந்து சேல்ரி ஹைக் வேணு அப்டின் சொல்லி கேட்டே
ம்
அதுக்கு வந்து ஏ பாஸ் ஏ மேனேஜர் என்ன சொல்றாரு நீ ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல வந்து ரெவன்யூ கம்மியா வருது
ம் ம் ம்
வர ரெவன்யூ வச்சு தா உனக்கு சம்பளோ குடுக்க முடியு ஏனா ஆஃபிஸ்க்கு இப்ப நமக்கு ஃபார் எக்ஸாம்புள் இப்ப நா நா ஒர்க் பண்ற க கிளைண்ட் கிட்டந்து எனக்கு டுவெண்டி தௌசண்ட் வருதுன் வச்சிக்கோங்ளா அதுல இவுங்குளுக்கு ஃபஸ்ட் எவ்ளோ லாபோ வருதுனு பாப்பாங்க ஆஃபீஸ்க்கு அத பாத்துதா ஏ ஏ சேல்ரி குடுப்பாங்க அந்த மாதிரி
ஓ ஓ ஓகே ஓகே
இப்ப நா லேக்ஸ் கணக்குல எனக்கு கிளைண்ட் எனக்காக பிளே பண்ணாங்கன்னா இவுங்க ஒரு எயி ட்டி பர்ஸ்சன்ட் எடுத்து மிச்ச டுவென்ட்டி பர்சன்ட் ஆர் டென் பர்சன்ட் நம்ளுக்கு குடுப்பாங்க
ம் ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா
அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால்
ஒகே ஒகே ஒகே பட் ஆனா வேரியாயி தா வருது ஆனா காமனா இப்ப சீனியருக்கு எவ்ளோ சேலரி குடுக்குறாங்க சீனியரு
ஆ ஆ காமன் திங்கே கெடையாது இங்க சீனியரு ஜூனியர் எல்லாருக்குமே வேரி ஏனா ஒருத்தவே ஜூனியரா இருப்பா ஆனா அவே பாத்தா சீனியர் சேலரி வாங்குவா
ம் ம் ம்
சீனியராருப்பாங்க ஜூனியர் சேலரி வாங்குவாங்க அந்த மாரி ரொம்ப அப்டே
இப்போ இந்த காலகட்டத்துல ஆனா இது கெடையாது கரெக்டான ஒரு ஃபிக்சுடு கெடையாது சீனியர்க்கு இவ்ளோ ஜூனியர்க்கு எவ்ளோ எஸ் எம் மி க்கு இவ்ளோனு
ஆமா எதோ எதோ இப்பெல்லா தலைக்கீழா மார்ற மாரியே ஃபர்ஸ்ட்டுந்ததுக்கு இப்போ இந்ததுக்கு நெறைய டிஃப்ரென்ஸு
அப்ப இந்த மன்த்து சேலரி வந்தா தெரியு அவ அவனுக்கு
ஆமா ஆமா எல்லா அதுக்காகதா ரொம்ப வெய்ட்டிங் அ இன்னொரு ஹைலைட் என்ன தெரிமா சில பேருக்குலா இப்ப அப்ரைசல் போட்டாங்கள இன்னு சில பேருக்கு லேட்ரே வர்ல நேத்து வரைக்கு ஒருத்த ஃபாலோ பண்ட்டு ஒக்காந்துட்ருக்கா அச் ஆர்க்கு மெயில் போட்டு
என்ன இது பைத்தியகார பசங்க லெட்டர்யு அனுப்புல ஒன்னு அனுப்புல என்ன தா கத இவங்க என்னதா நெனச்சிட்டு இருக்கானுங்க
தெரில நேத்து வரைக்கு ஒருத்தவே எச் ஆர் ருக்கு மெயில் போட்டு எனக்கு லெட்ரு வர்ல லெட்ரு ஆனா இவுனுங்க மெயில் போட்டுட்டே இருக்கானுங்கா அவுங்கக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல
ம் ம் ம் டிட்ராக் போடுறாலா
தெர்ல யாரு போறாங்கன்னு தெர்ல இவனுங்க வந்து யாருக்கு மெயில் ஒரு ஆனா அச்ஆர் க்கு போட்டேனு தா சொன்னா இவுங்க
சேரி இது இதுல ஏதா அட்ரிஷன் இருக்கா இந்த அப்ரைசலுக்கு அப்புறோ ஏதா நெறைய அட்ரிஷன் இருக்கா ஓ ஆஃபீஸ்ல
ஆ இருக்கு சில பேர் போயிருக்காங்க ஆமா பேப்பர் போட்டு போயிருக்காங்க ஆமா
ம் சேரி சே எச்எல்ல இருந்து நெறைய பேர் போயிருக்காங்களா
ஹச்எல் நா தோ ஓரலா சொல்றே
ஆ ஆ ஓகே
ஓராலே நெறைய பேர் போயிருக்காங்க ஏனா சில பேர் இப்ப எக்ஸ்பர்ட் பண்ணட்டு இருப்பாங்கல்ல நமக்கு வரு அப்டி இப்டின்ட்டு
ஆமா ஆமா ஆமா ஆமா
அவுங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி பாத்து அவுங்களு எவ்ளோ தா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ருப்பாங்க
கரெக்டு தா கரெக்டு தா ரொம்ப ஏமாத்தனல்லா வேலைக்கே ஆவாது
ம் இப்ப எல்லா டோட்டலாவே மேனேஜ்மெண்ட் டோட்டலாவே மாறிடுச்சுல்ல
ம் ஒங்க அண்ண உங்க அண்ணன் ஹாப்பக் அண்ணே வேற இவரு இது மேனேஜர் எதிர்பாத்த ஒக்காந்தாரு
அ உங்களுக்கு யார் சொன் உங்களுக்கு யாரு சொன்னா
எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனு வந்துரு இங்க இருந்து எனக்கு
ஐயோ ஆமா ஆமா ப்ரோ ஆமா
இப்ப என்ன சொல்றா ஆளு டீ ஆத்துறானா
இப்பையா இப்பயு அந்த இதெல்லா உட்றது இல்லையே ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தானோ அதே அதே மாரி தா ஆ அ ஆமா மறுபடியு ஒரு பிஸ்கெட் போட்ருக்காரு போல இன்னோ என்னா பிஸ்கெட்டுன்னு தெர்ல
ம் ம் ம் ம் சேர் சேரி ஆ ஃபீஸ் தான் ஏதோ உங்களுக்கு அங்க மாற போது நாங்க எத்தன பேரு இங்க அந்த அந்த ஆஃபீஸு இந்த ஆஃபீஸு போவங்க ஆஃபீஸ்ல இருந்து
அத பத்தி இன்னு ஒரு கத கூட சொல்லல எங்களுக்கு ஒரு வாய கூட தொறக்கல இந்த மாதிரி மாற போதுனை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புற ஸ்டாப் பண்ணானுங்க இப்ப மறுபடியு அந்த பேச்சு வந்துருக் கு ஆனா எ யூசர்ஸ்கு எங்களுக்கு எதுவும் இன்ஃபார்ம் வரல எதுவு
சேரி யூசர்ஸ் வந்தா ஒ கணிப்பு ஒ கனிப்பு எவ்ளோ பேரு அங்க வருவாங்க இப்ப உ உங்க ஆஃபீஸ்ல ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களே எக்ஸாம்பிளுக்கு எத்தன பேர் வந்து வருவாங்க
என்னோட கனிப்பு பாத்தா ஒரு ஒரு நாப்பது முப்பது பேர் தா வருவாங்க தேர்ட்டி பெர்ஸன்ட் பீப்பில்ஸ் தாசோ வருவாங்க ரொம்ப கம்பல் பண்ணி இல்ல நீ வந் தே ஆகணு மைட்பி இப்டி பண்றத்துக்கு சான்ஸ் இருக்கு நா உங்களுக்கு இங்க வாங்க உங்க சேலரிய ஏத்தி தரே சொன்னா ஒரு பிஃப்டி ஃபோர் பெர்சன்ட் பீப்பிள் வர சான்சஸ் இருக்கு
ம்
ஏனா எல்லா ட்ராவல் பண்ணி ரொம்ப லாங்ல ட்ராவல் பண்ணி வரணு
ஆமா
இப்ப வேற என் கூட ஒர்க் பண்ற ஒ ஒ ஒருத்தர் டிஎல்லா வேற போ அங்க போ சொல்லி இருக்காங்க போல
ம் ம் ம் ம் இங்கயா அந்த புது ஆஃபீஸ்கா
ஆமா புது ஆஃபிஸ்கு
யாரு பேரு யாரு
தேவா
ஏ
தெர்ல அவர் அந்த மாரிதா என்ட சொன்னாரு இந்த மாரி என்ன போ சொல்லிருக்காரு த்ரீ டேஸு வீக்லி த்ரீடேஸ் போ சொல்லிருக்காங்க அப்டின்ட்டு
இந்த புது ஆஃபிஸ் ஆளே இல்லாத எடத்துக்கு வந்து என்ன பண்றது
அங்க ஆக்சுவலுக்கு அங்க தா ஆள் எடுத்துருக்காங்க
ரெக்ரூட்மெண்ட் போட்டுருக்காங்கா பட் அங்கதான வர சொல்லிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் அங்கதான வந்துட்ருக்காங்க
அங்க நேத்து வந்து அங்க இருந்து ஒரு அஞ்சு பேர் இன்டர்வியூ வந்தாங்க அட்டன் பண்ட்டு போய்ட்டாங்க ட்ரைனிங் மட்டு தா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுக்கப்றோ ஃபுல்லா அங்க தா அவுங்க
ஓ அதுக்காக உங்க டீ எல் ல இங்க வர சொல்லியிருக்காங்களா அப்ப ட்ரைனிங் இங்க இங்க குடுப்பீங்களா அங்க குடுப்பீங்களா
தெர்ல ஆன்லைன்ல குடுக்குறாங்களா இல்ல ஒரு த்ரீ மந்த் த்ரீ மந்த் ரெய்னி்ங் ஆனா இங்க தா இருக்குன்னு நனைக்கிற.
ஆ த்ரீ மந்த் வரைக்கு ஆஃபீஸ் அங்க ரன்னாக்குறது வாய்ப்பு இல்ல
தெரில மைபி என்ன இதுன்னு எனக்கு தெரில பட் த்ரீ மந்த் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க மைபி இங்க இருந்து அவங்க குடுப்பாங்க பீப்புள்ஸ் ஆன்லைன்ல குடுப்பாங்க போல அப்டில்லனா ஸ்டைட்டா அங்க போய் கொடுப்பாங்க
ம் ம் ம் ரைட் ரைட்
அப்டே இப்ப ப்ராசஸ் இப்ப கொஞ்ச கொஞ்சமா வருது இல்ல இப்போ மூணு பேர் எத்துற்க்கு அஞ்சு பேர் எடுத்துருக்காங்களா அப்டே
இப்ப அஞ் அஞ்சு பேரு ஆன்லைன் குடுத்தா செட் ஆகாது அந்த ப்ராசஸ்க்கு பொருத்த வரைக்கு ஆன்லைன்ல ட்ரைனிங் வந்து செட் ஆகாது
அதுதா
ம் சேரி பாப்போ அப் ஆனா என்னைல இருந்து என்னைலேருந்து உங்க டீ எல் இங்க வராரு
அது இன்னு டேட் கன்ஃபார்ம் பண்ல
ம் ம் ம் ம்
ஆனா வீக்லி த்ரீ டேஸ்ன்ற மாரி அவர்கிட்ட இப்ப வெளிய யாருக்கு சொல்லக் கூடாது அதுன்னு சொல்லி எதோ சொல்லிருக்காங்க போல அவர் என்ட்ட சொன்னார் இந்த மாரி அப்டின்ட்டு சஸ்பென்ஸ் இதுல என்ன சஸ்பென்ஸ் இருக்குன்னே தெரில
உங்க ஆள் செத்துருவானே வரது ட்ராவல்ஸ் வரது இது ட்ராவல்ல வறதுக்கே
தெரில என்னன்ட்டு எதுவு சொல்லல அது பாப்போ அப்டின் மட்டுதா
சேரி ஓகே ஓகே பாப்போ பாப்போ பாப்போ கால் பண்ற அடுத்தது ஆ
ஓகே ஆ